ஹலோ கா கேக்குதுக்குங்களா கா நல்லருக்கீங்களாக்கா
பண்ணிங்க எப்டி
ஹா நல்லா இருக் கேன் கா
ஏப்பா ஹா சாப்ட்டாச்சு நீங்க சாப்
ஹா சாப்டக்கா
இப்போ இந்த சுற்று சூழல் எல்லாம் எப்டியாவது பாதுகாப்பீங்களா இல்ல வீட்டில செடியெல்லாம் வளர்த்துறீங்களா
கண்டிப்பாக்கா நம்மலே நிலம டுவெண்டி ஃபைவ் செடிகள்னா ஒரு இருவத்தஞ்சு சென்ட் இருக்குக்கா நம்ம நெலம் அதிலே வந்து சுற்றுச்சூழல் அதாவது மரம் வைக்கிறது இந்த வேப்பமரம்
இந்த ஊர்ல என்னென்ன போட்டிருக்கீங்க உங்க ஏரியாவுல
இங்க பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா இது மட்டும் தாக்கா வெலயும் எப்டி பாத்தீங்கன்னா இந்த கம்பு கேவு நெல்லு
நீர் பாச்ச தனமா நறைய கிடைக்குமா தம்பி
ஹாக்கா கண்டிப்பா
உம் இது மல ஏரியாவா மல ஹீல்ஸ் ஏரியாவா
ஹீல்ஸ் வந்து ஹீல்ஸ் வந்து பக்கத்துல இருக்கு நம்ம கீழ இருக்கோம் ஹில்ஸ் தான் ஆனா பக்கத்துல ஹா ஹில்ஸ் பக்கதல இருக்கு
அடிக்கடிக்கு போய் அங்க குளிப்பீங்களா என்ன
உம் ஹில்ஸ்களா போவேங்கா ஜலகாமலை ஏலகிரி மலை கேள்விப்பட்டு இருக்கீங்களா
கீரி மல கேள்விப்பட்டட்டுயிருக்கே ஆனா பக்கம்தான் சாரி தூர்தான் ஆனா அது ரொம்ப மலை மலையுங்களா
ஆமாக்கா பதனாலு ரெண்டு இருக்கம் பதனாலுக் கிலோமீட்டர் ஒவ்வொரு பெண்டும் ஒவ்வொரு கிலோமீட்டர் வரும்
பதினாலு
ஹா பதினாலு பெண்டு
உம் செரி செரி அப்ப கொஞ்ச சின்ன மல தான்
சின்ன மல தாகா ஆமா ஈஸியா போயிட்டு வந்துடலாம் அதெல்லாம்
செரி செரி இங்கயிருந்து இங்கே வந்து நாமக்கல் சைடுன்னு எடுத்துட்டா கொல்லிமல ஃபேமஸ்யா இங்க வந்து எழுவத்தி இரண்டு பெண்டு இருக்கு
ஒல்லி மலை அதாந்தை எய் பின்வளைவு ஏதோ சொல்லுவாங்க கொண்டை ஊசி வலைவா
ஆஹம்
இது வரைக்கு வந்தத இல்லக்கா அங்க வரணும்னு ஆச எனக்கு வரணும் பாக்கலாம்
சித்தர்கள் எல்லாம் வந்து இன்னுமும் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்றாங்க என்ன என்ன நானும் பாஸ் த்ததில்ல அருவி அதிகமா இருக்கோம் ஆஹம் அப்புறம் வந்து எங்க பார்த்தாலும் வந்து பா இது இயற்கையாவே இருக்கும்
கொல்லிமலை எப்படிக்கா அன்றர்ல இரங்கி போணுமா
கீழ அண்டர் கிரவுண்ட்ல எடுத்து எ நம்ம எல்லாம் செக் பண்ணிட்டு தான் செக் போஸ்ட்ல செக் பண்ணிட்டு மேல அனுப்புவாங்க க செக் போரு செக் போஸ்ட்ல செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க அதே மாரி இப்போ நீங்க சொல்லிட்டினா நீங்க அங்க மேல இருந்து பார்த்தோம்னா கீழேயே அப்டியே தலை சுத்தும் நமக்கு
ஆஹ்ஹ்
மலை உச்சியில இருந்து வியூ பாயிண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு வியூ பாயிண்ட்ல போய் பார்த்தோம்னா அந்த நாமக்கல் டிஸ்டிக்ல எல்லாமே எல்லா அதுமே அப்படியே செம்மையா தெரியும்
உம்
அஹ
பதினாலு வளைவு இங்க இருக்கும் போதே எங்களுக்கு சுத்தி கக் வியூ பாயிண்ட் எல்லாம் பயங்கரமா தெரிது க்கா அப்ப எழுவத்த பதினாலு வளைவுகள் இருக்கிறதே எங்களுக்கு வியூ பாயி்ண்ட்லாம் பயங்கர பாத்தது எங்க ஊர் சுத்தி எங்க எங்க ஊர் பக்கத்து ஏரியா ஆவுன்னா கீழே இருக்கறது எல்லாம் பயங்கரமா வியூ பாயிண்ட்லாம் இன்னு நீங்க அப்ப ஏழுபதிரெண்டு வளைவுனம் போது இன்னும் ஐ தா போகும்
ஆமாப்பா மலையிலயே பெரிய மலை கொல்லிமலை சொல்லுவாங்கள்ல கொல்லிமலை தான் பெருசு
ஆஹ் ஒன்னும் ஐட்டா போகும்போது இன்னும் அப்ப பாக்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்
உம் நல்ல பயங்கரமா பெருசு தெரியும் ஆனா எங்க போ ஒரு ஆகாய கங்கை ஆகாய அறிவு வீழ்ச்சி தாமரை அருவி அது ஒரு அஞ்சு அருவி இருக்குது தங்கியே அப்புற கோயில் வந்து நெறைய கோயில் அங்க இருக்குது என் அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலும் அத கொல்லிமலை தான் எங்க வீட்டுக்காருடைய குலதெய்வ கோயிலும் கொல்லிமலை தான் ஆனா இது வந்து இந்த தை இந்த லெப்ட் சைடு அவரது வந்து ரைட் சைடு டிஃப்ரெண்ட் இவ்வளதான்
அதுலே லெப் சைய்டு ரைட் சைடுக்கு இதுங்களா
ஆமப்பா
கோயிலு மத்த அப்பனா லெப் சைய்டு
இருக்கிறதுலே ரொம்ப உச் உச்சியில இருக்கிறது வந்து இந்த கோயில் வந்து கருப்பணசாமி கோயில்லுனு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த கோயில் மட்டும் தான் உச்சில இருக் க்குது மீதி எல்லாமே கொஞ்சம் அடிவாரத்துலயே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருக்கு ஓ கே ம் அம் அப்படின்னு சொன்னா நம்ம போறதுக்கே கிடாதட்ட மூணு மணி நேரம் ஆயிரும் மேல ஏற்ற
நீங்க எப்பக்கா போயிக் கொல்லிமலைக்கு லாஸ்டா
போன போ போன மாசத்துக்கு மொத மாசம் ரெண்டு மாசம் ஆகுது நான் போய்
ஆஹ்
இவருக்கு வந்து அந்த ஏரியா அத்துப்புடினால அடிக்கடிக்கு நாங்க அங்கப் அடிக்கடிக்கு நாங்க அங்க போயிருவோம்
ஓக்கே ஓக்கேக்கா
வரவே மனசே வராதுன்னு வச்சுக்கோங்களே இப்போல்லாம் மேல ஏறனா அப்டே குளுரும்
ஆமா இப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆது இல்ல அதனால
இல்ல இந்த டைமே குளுர் மத்தியானம் தானே இப்ப இந்த டைமே அங்க குளுரும்
உம் மதியன டைம்லையே குளுருத் செய்ங்களா
கொஞ்சம் மேல ஏற ஏற அப்டியே ஒரு ஒரு இடம் போனோன்னா ரொம்ப ஜில்லுன்ரு இருக்கும் பிரட்ஜுக்குள்ள உட்கார்ந்த மாரி இருக்கும் ஆமா சேம் ஊட்டி கொடைக்கானல் மாரிதான் கொல்லிமலையும்
ஊட்டி எல்லாம் போய்க்குறங்க நானு ஆனா கொடைக்கானல் இது கொல்லிமல இருந்ததில்ல
நீங்க வந்தீங்கன்னா வாங்க வந்து பாருங்க சூப்பரா இருக்கோ ஆனா அப்புறம் வந்து அஹ் கடை அது இது ஏலக்கா ஏலக்கா அந்த இது காப்பித்தூள் இதெல்லாம் கொஞ்சம் சீப்பா கிடைக்குனு
கொல்லிமலைலிங்களா கொல்லி கொல்லிமலையில பேமஸ்னா இன்னக்கா ஃபேமஸ்
பலாப்பலோ ஃபேமஸ் து ஏலக்காவு உஹ்ம்
எல்லா மலையிலும் பலாப்பழம் தான் ஃபேமஸ் ஹா ஆஹ எங்க மலைதான் எங்க மலை ஏலகிரி மலையிலயும் பலாப்பழம் தான் பேமஸ் என்றாங்க
ஆமா ஆமா இங்கேயும் பலா பலம் பேமஸ் ஏலக்கா அப்புறம் இந்து காப்பித்தூளு அப்புறம் வந்து அண்ணாச்சி பலம் இதல்லாம் அங்க நிறைய பழங்கள் இருக்கு கங்க இந்த பழம் கிடையாது வாழைப்பழம் மெயினா பேமஸ் அதல நிறைய வாழை வித விதமா வாழை வாழைப்பழம் பேஃமஸா இருக்காங்க
ஓகே ஓகே அக்கா இப்ப இந்த காப்பித்தூள் டீ தூள் எல்லாம் அங்கயே கொல்லிமலையிலயே விளைவிக்கிறதாகா
ஆஹ் ஆமாப்பா அங்க கொஞ்ச ஏலக் காயெல்லாம் கொஞ்சம் சீப்பா இருக்கும் கிராம்பு மிளகு அப்புறம் வந்து ரப் ப்பரு இந்ததெல்லாம் கொஞ்சம் சீப்பா கிடைக்கும்
ஓகே ஓகேங்க்கா
எல்லாம் அங்கயே விலைய வைக்கிற பொருள்தான்
ஆஹ் ஆஹ்
கொஞ்சம் கொஞ்சம் வருக்கும் ஆஹ் நீங்க அத தவிர வேற எங்கேயாவது போன அனுபவங்கள் ஏதாவது இருக்கா
நான் எனக்கா ஸ்கூல் படிக்கும்போது ஊட்டி போயிருக்காங்கக்கா ஸ்கூல் டூர் மத்தபடி நீங்க இந்த வெள்ளியங்கிரி மலை போயிருக்கீங்களா கேள்விப்பட்டு இருக்கீங்களா
ஆஹ் கொல்லிமயில் கோயம்புத்தூர் கிட்ட வெள்ளிங்கிரி மல ஈஷா ஆஹ் ஓகே ஓகே தெரியும் தெரியும் நான் அவ்வளவு தூரம் பக்கமா இருக்கேன் இன்னும் நான் போனதில்ல
வெள்ளிங்க ஈஸ்
மருதமலை போயிருக்கேன்ப்பா மருதமலை அதெல்லாம் போயிருக்கேன் ஆ இது எனக்கு ஒரே ஒரு ஆசை தேனி கம்பம் இதெல்லாம் வந்து பார்க்கணும் அதெல்லாம் இன்னும் வந்ததில்ல
ஆஹ்ஹ்பக்கம் தானேக்கா உங்களுக்கு நீங்க வரலாமே
திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர் கோயில் பெங்களூர் இதெல்லாம் இதெல்லாம் பெங்களூரு அப்புறம் இந்த கொடைக்கானல் ஊட்டி இந்த ஊருக்குல்லாம் போயிருக்கேன் ஆனா வந்து தேனி கம்பம் எல்லாம் வந்ததில்ல பொள்ளாச்சி கூட வந்திருக்கேன் நான் பொள்ளாச்சி கூட போயிருக்கேன்
தேனீல்லாம் உங்களுக்கு பக்கம் தானேக்கா சொல்ல போனா
ம்தான் ரெண்டு மூணு கிலோ மீ
ஆஹ் தேனியே போனது இல்லன்றீங்க
இல்ல அங்க யாரு ரிலேட்
ரிலேட்டிவ் இல்ல ஆஹ் மத்தபடி அங்க டூரிஸ்ட் பிளேஸ் லாம் எதுவும் இல்லைங்களா
தெரியலப்பா அது தெரியல நான் அதை பத்தி தெரியல போனதானே தெரியும் ஒரு டைம்னாவது போய் பார்த்தா தானே தெரியும்
செரி செரிக்கா நான் வந்து இந்த வெள்ளங்கரி மலை போய்ருக்கேன்க்கா நல்லா இருக்கும் அதுவும் உம் ஏழுமலையில்
உம் இத தவிற வே ற எங்கேயும் போ
கிளைமேட் எல்லாம் பயங்கரமா இருக் குங்க மத்தபடி நாங்க ஈஷா அப்டியே கீழே வந்தா ஈஷாவ பாத்துவேன் இத தவிர்த்து இது பாண்டிச் சேரி போயிக்கே ப்ரெண்ஸ்சுங்குளோட
சென்னை போனது இல்லைங்கிளா
சென்னை போய்கிறேன் சென்னையில்லா பக்கம் தானுங்க எங்குளுக்கே அடிக்கடி போவோ
ஓ அப்
ஆஹ் ஹ அங்க ரிலேட்டிவுலாங்க சென்னையில
ஓ
ரிலைட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருவோ வெளிய
செர் செரிங் சென்னைன்னா எந்த ஏரியாளப்பா
சென்னையில செய்தாப்பேட்ட
சைதாபட்டினா அங்கதா சைதாபட்டி ஆதம்பாக்கம் சைதாபட்டி சாரி சைதாபட்டியில அடையார் ஆனந்தபவன் ஹோட்டல் இருக்குல்ல அங்க ஆப்போசிட்ல மாடியிலதா நாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கேம்பஸ்சுல செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணதே
அம்பந்தூரா செய்தாப்பேட்டிங்களா
பேட்டையில அடையார் ஆனந்த் பவன்ஹோட்டல் இருக் க்குல அங்கு ஒரு ஆஹ் ஆப்பேசிக் எது இந்த மாரி ரோட கிராஸ் பண்ணி போய் அந்தட்ட ஆஹாம் அடையதாவது ஆர்வோ வாட்ரு இருக்குல அ து இதுல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணே பஸ்ட்டு பஸ்ட்டு
ஓகே ஓகேங்கா
அதா பஸ்ட் உம் அவுரு ஒரு அஞ்சு மாஷ்சு இருந்தாயு நமக்கு யாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்சுன் செட் ஆகுலைங் ல்லா
ஒரு கம்ஃபர்ட்டுபிளாவே இல்ல
உம் அது ரேட்டு எங்க போனால் தாப் லெவுல தான் நிண்டுச்சு
ஆமா ஆமா சென்னை நாலேப் எது ஒர் சின்னஸ் த்தா எதுனா ஒன்னு வாங்குனுன்னா கூட நம்பூர்ல ரெண்டு ரூவானா அங்கு பத்து ரூபான்னுவாங்க
உம் இங்கியே ஒரு முருங் ங்காயை வந்து நாங்க வீட்டு செடி வெச்சிருக்கோ அந்த முருங்காயை வந்து எல்லா பிரியா பறிச்சுட் போவாங்க அங்க ஒரு முறுங்கா பத்து ரூபானு கொடுத்து வாங்கங்க
அது மனச மனச கஷ்டம் ஆயிச்சு
கஷ்டமா இருக்குங்க ல கொஞ்ச இங்க வந்து தேங்கா வந்து ஒரு தேங்காய் பத்து ரூபா பன்னெண்ரூபா அது ஒண்ணு இருபத்தஞ்சு ரூபா அது ஒரு மூடி
எந்த எந்த ஒருபொருளுமே எந்த எடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்தாமாரிதாங்க மடி
உம் உம் உம்
அஹ் இப்ப நம்ம ஊர்ல கேத்தனாலும் நம்மளுக்கு தெரில அல்லா அல்லாகிட்டயும் கீது அல்லாது எல்லா வீட்லயுமே இருக்கு சொல்லப்போனா இப்முருங் மொதல எல்லா வீட்லயு வச்சினுகிறாங்க வீட்டுக்கு ஒண்ணு வச்சுனுகிறாங்க நம்ப நம்பஏரியா சைட்ல லா சென்னையில முருக மரமே பாப் பாத்ததே கெடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
ஆமா அது எல்லா செடிய பாக்கணு ரொம்ப வசதியா இருப்பாங்கள
அவங்க வீட்டுல வேணா ஏதோ ஒண்ணு ரெண்டு பாக்கலா
அவங்கதா வந்து பாக்க முனு இவரு வந்து சென்னையிலயே போயஸ் கார்டு அதாவது வந்து அஹ் இவரும் அங்களா பத்து வருஷமா இருந்தாப்டி எங்வீட்டுக்காரு மேரேஜ்ன்னு அப்புறமா இங்க வந்தாரு அந்து ஐடி கார்டு சினிமா சூட்டிங்ல ஐடி கார்டு வச்சிருந்தாரு அதனால அந்த சாதார்னமா அந்த அந்த இதுக்குல போக முடியாது இவரு வந்து போயிலா ஈஸியா உ
ஆஹ் ஓகே கட் தேங்க்யூ கா நெக்ஸ்ட் கால் பண்றே